ஹலோ
ஹலோ வணக்கம்
ஆ கேக்குதா வணக்கம்
ஆ எப்டி இருக்கீங்க கேக்குது
நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கேன் பா
அப்றோ சாப்டாச்சு நீங்க சாப்டீங்களா
சாப்டேன்
உங்களுக்கு டே எல்லா எப்டி போது
அதா ஒடம்பு செரியதுனால ஒரு மாரி டயர்டாவே போகுது
ம்
உங்களுக்கு
எனக்கு நா வந்து எனக்கு நாளைக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகுதா அதனால நா இப்போ பேக்கிங் பண்ணிட்டு இருக்கே ஹாஸ்டலுக்கு போக
ஹாஸ்டலுக்குணா அப்பறோ போயிட்டு எப்ப வர்ரது
போயிட்டு எனக்கு வந்து ஒன் வீக்கு சாட்டர்டே காலேஜ் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீக் லீவ் இருக்கு அப்போ எப்பெல்லா லீவு இருக்கோ அப்போல்லா வந்துடுவே டூடேஸ் லீவ்னா வந்துடுவேன மோஸ்ட்லி
ம் எவ்ளோ நேரோ காலேஜுக்கு வீட்டுக்கு ட்ராவல் ஆகறதுக்கு
டூ அண்ட் ஆஃப் இல்லைனா டூ ஆர் ஆகு
ம் ம்
அப்டின்னா வந்து எப்டி சொல்ல இப்ப போவே போ போறதுக்கு வர்றதுக்கு எனக்கு கரெக்டா நேரோ இருக்கு நா வந்து நல்லா எடுத்து வந்து தூங்கிடுவே படுத்து வெளாடுவே அதுனால அம்மா வந்து நீ எப்டியு படிக்க போறது இல்ல அதுக்கு நீ அங்கேய இரு ட்ராவலிங் டைம்மாவது கம்மி ஆகு சாப்பாடு நேரத்துக்கு சாப்பல்லா நீ ஹாஸ்டல்லே இரு அப்டின்டாங்க
அ
அதுனாலயே ஒன் இயர் ஹாஸ்டல்ல இருந்தே எல்லா செட் ஆயிருச்சு அதனால ப்ராப்ளம் இல்ல இப்போ கெளம்பிட்டே கெளம்பிட்டே பேசிட்ருக்கே திங்ஸ் எல்லா ஒவ்வொன்னா அப்டியே எடுத்து எடுத்து வச்சு வச்சு பேசிட்ருக்கே
ம் உங்களுக்கு ஹாஸ்டல்லா நல்லா செட் ஆயிடுச்சா
ஆ எல்லா சென்ட் ஆயிடுச்சு புடுச்சிருக்கே இனி இப்ப செகண்ட் இயர் எப்டி இருக்கு போதுன்னு தெர்ல
அ ம்
ஃபர்ஸ்ட் இயர் ஓகே சாப்பாடு எல்லா பரவால்லா ரொம்ப நல் நல்லா இருக்குனு சொல்ல முடியாது நல்லா இல்லனு சொல்ல முடியாது ஓகே பெட்டரா இருக்கு
ம் ம் ஃபீஸ்லா எவ்ளோ கட்றீங்க
ஃபீஸ் வந்து ஒன்கிட்ட நைன்டி சிக்ஸ கிட்ட வருது
ஒரு செம்முக்குங்ளா
இல்ல இல்ல ரெண்டு செம்முக்கு சேத்து ஒன் இயருக்கு
எத்தன வர்ஷோ ஆறு வர்ஷோ கோர்ஷா சி நாலு வர்ஷோ கோர்ஷா இல்ல மூணு வர்ஷோ கோர்ஷா
ம் ஆறு வர் சி நாலு வர்ஷொ நாலு வர்ஷொ
நாலு வர்ஷமா ம்
ம்
ம்
இப்பத்க்கி இதும் போல்லானு அடுத்து ஸ்டடி லோன் போட்டுக்லா அப்டின்ற மாரி சொல்லியிட்ருக்காங்க
ம் இப்ப ஹாஸ்ட்டல் ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு ஒரே ரூம்லே இருக்கீங்களா
ம் இருக்கோ ஒரே ரூம்ல இல்லேனாலும் ஒரே ஹாஸ்டல் தானே நம்ம எப்ப வேணா பாத்துக்லா ஏ ரூம்லேந்து நா அவ ரூம்க்கு போவே நா மோஸ்லி ஏ ரூம்ல இருக்கவே மாட்டே
ம்
இன்ட்னி ஜாலியா இருக்
அதா ஹாஸ்ட்டல் வாழ்க்கலா ஜாலியா இருக்கு எனக்குதா அப்டி அமையாம போயிர்ச்சு
ம் வீட்டிலலா விடலயாங்க
ம்
வீட்ல விடலையா
வீட்லா விடலன் இல்ல
ம்
ஆ இது நர்சிங் படிக்க பி எஸ் சி நர்சிங் பண்லான்ட்ருந்த
ம்
கா இதுலயும் போட்டு வச்சிருந்த கவுன்சிலிங்லியு போட்டு வச்சிருந்த லாஸ்ட்டா என்ன பண்ணிட் ஆ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு வந்து நாள் முடியிது இதுக்கப்றொ அட்மிஷன் எடுத்துக்க மாட் டாங்க அப்டி ஏன்னா நர்சிங்க்கு லேட்டா தான தொறப்பாங்க
ஆமா ஆமா
அப்டின்ட்டு நாங்க என்னா பண்ணிட்டோ கவுன்சிலிங் அப்ளை பண்ணி வச்சுட்டோ பக்கத்துல காலேஜு ஒரே ஒரு காலேஜு தா வந்து பாத்தோ அதுக்கப்றோ என்னா ஆயிர்ச்சி இதுக் மேலலா அட்மிஷன் எடுத்துக்க மாட்டாங்க அதுவு வந்து நானு வந்து கம்ப்யூட்டர் எடுத்துக்லா அப்டின்ருந்த ஆட்ஸு போனொன்னா அப்டினு துக்கு இங்க பக்கத்துல தன்லெட்சுமி காலேஜுல கேட்டது வந்து மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்தவைங்களுக்கு நாங்க வந்து கம்ப்யூட்டரு இது தரமாட்டோ அப்டின்ட்டாங்கா அப்றொ எங்க அண்ண வந்து அதுதா என்னான் தெரியில
மேக்ஸ் பயாலஜி குரூப்னா எல்லாமே தருவாங்களே
அது ஒவ்வொரு காலேஜில வந்து அ ஒவ்வொரு காலேஜ் இல்ல அதிகொ காலேஜ்ல வந்து மேக்ஸ் பயாலஜி எடுத்தவைங்களுக்கு கம்ப்யூட்டர் இது தர மாட்டாங்க
ஓ செரி செரி ஃபஸ்ட்டு கம்யூட்டர் சைன்ஸ்க்குதா இம்பாட்டன்ஸ் குடுப்பாங்களோ
அம் ஆமாமா கம்ப்யூட்டருக்கு தருவாங்க பயோ கம்ப்யூட்டருக்கு சீட்டு தருவாங்க நம்மளுக்கு தரமாட்டாங்க
ம் ஓகே ஓகே புரியிதுங்க
ம் அப்றொ எங்க அண்ண வந்து பெரிய்மா பைய வந்து இங்க ஒரு காலேஜுல பஸ்ஸு ஓட்னாங்களா நீ அங்க போய் சேந்துக்கோ அங்க ஃபி அங்கியு வந்து இதுதா அங்கல்லா தருவாங் அப்டினு சொல்லி அங்க போய் சேத்து உட்டாங்க லாஸ்ட்டா என்ன பண்ணாங் நாங்க டி சி வாங்கிட்டு என்ன பண்ணோ செரி டி சி குடுக்காம ஒரு கொஞ்ச நாளைக் போவோ கவுன்சிலிங்ல வந்து இப்ப பஸ்ட்டு ரவுண்ட் முடிஞ்சிருச்சு செகண்ட் ரவுண்டு வெயிட் பண்ணி கெடைச்சிருந்திருக்கு அப் அவங்க மேனேஜர் என்ன சொல்லிட்டாங்க இன்னைக்கு நீங்க கு அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளா வந்து நீங்க டிசி தரலா அப்டின்னா நாங்க வந்து அப் அட்மிஷன் எடுத்துக்க மாட்டோ அப்டிங்கவு எங்க வீட்டுலா வந்து பயந்துட்டாங்க எங்கடா இதுவு போயிமோ அதுவு போயடுமோ ஒரு வருஷ வேஸ்ட்டா போயிரு மட்டுக்கு
ஓ ஓ
அப்டின்னு நினைச்சு பயந்துட்டாங்க நானு வந்துட்டு செரி இங்கே போய்க்கிறே
ஒரு வேளை செ ஆனா செகண்ட் ரவுன்லா கெடச்சிருக்குன்றீங்கல்லா
கண்டிப்பா கெடச்சிருந்தக்கு ஏன்னா வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லா வந்து கட்டாவு வந்து நூத்தி அறுபத்தி மூணு ஆஹ் வரையு எடுத்துக்கிறோன்னு சொன்னாங்க செகண்ட் ரவுண்ட்லா வந்து நூத் நூத்தி ஐம்பத்தி மூணு வரை எத்துக்கறாங்க எனக்கு வந்து நூத்தி அம்பத்தி நாலு கட்டாவு இருந்துச்சு
ஏங்க எனக்கே நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தான நா செகண்ட் ரவுண்ட்ல தான போட்டே எனக்கு கவுன்சிலிங்ல தா கவுன்சிலிங்ல தனலட்சுமி காலேஜலா ஈஸியே கிடைக்கு எனக்கு ஃபஸ்ட் அதுதா கிடைச்சிச்சு சென்னயில
ஆஹ
ஏதோ லக்ல கிடைச்சிச்சு எப்டினு தெரல நான கொஞ்சோ தேர்டு இதுல வச்சிருந்தே அடுத்த நாள் திருப்பி சென்னைனால எங்க வீட்டுல விடற மாரி இல்ல அடுத்து திருப்பி அப் வேடு கொடுத்து டைப் பண்ணி தேர்ட் ரவுண்ட வர வெய் பண்ணி அப்ருவ கொடுத்து எனக்கு வந்து ஃப்ரான்சஸ் சேவிய கிடச்சு அப்போ
ம் ம்
அடுத்ததா அப்டி இங்க சேரிக்கிட்டதானே அப்டின்னு வீட்லயு ஓகேன்ற மாரி பேசிட்டு இருந்தாங்க சேரி இத விட்டுட்டு அடுத்து ஹாஸ்ட படிக்க முடியாதுன்ட்டு நானு இது பண்ணிட்டே
ம் ம் அதா எங்க அம்மாக்கு ஒரு ஆச என்னன்னா பாப்பா வந்து வெளிய போயி படிக்கணு ஏன்னா எங்களுக்கு ஸ்கூல் வந்து விட்கிட்டே அமஞ்ருச்சு நடக்கற டிஸ்டன்ஸ் தா அதனால என்ன பண்ணிடங்க வீட்லயே உள்ளாரே இருந்தா அப்றோ ஒரு நாலேஜு நமக்கு நமக்கு இருக்காது வெளியே போனாத ஆ நமக்குன்னு ஒரு கான்பிடென்டு இருக்கு அதுதா அம்மா வந்து அப்பே இது பண்ணாங்க என்னோட நானா வந்து பாப்பா வெளியேதா படிக்க வைக்கணு வெளியேதா படிக்க வைக்கணு
ம்
ஆம் ஆனா வந்து லாஸ்ட்டா பாத்தா அப்டிய மாரி
உங்க வீட்டுல அப்பா என்ன சொன்னாங்க ஓ அப்பாக்கு ஓகே தானா வெளியில வரது
அப்பாக்கு வந்து ஃபஸ்ட்ட வாட்டி ஒரு மாரி இருந்துச்சு நா வந்து ஹாஸ்டல்லா விட மாட்டே ஏன்னா வந்து அவரு எப்பயுமே இங்க எங்க சொந்தக்கார எங்க வீட்லயு இருக்க விட மாட்டாரு ஏன்னா நா எப்படியு இருந்தாலு பபுள்ளைங்க இல்லன்னா அவங்களுக்கு ஒரு மாரி இருக்கும்ல
ஆமா ஆமா ஆமா
அப்ப வந்து கொஞ்சோ யோசிச்சாரு ஹாஸ்டல்லா எல்லா வேணா புள்ள வந்துட்டே போட்டு எப்படி நம்ம தனியாவுட் விட்டு இருக்கறது
ம்
ட நாங்க ஒரு காலேஜ் ஃபஸ்ட் பாக்க போனோ புத்தனாம்பட்டி காலேஜ்ன்னு சொன்னாங்க அந்த நேரு மெமரி தெரியுமா
நேரு
நேரு காலேஜிங்க நேரு
ஆமா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன்
ஆ அங்க போய் பாத்தோ எங்களுக்கு வந்து அது துறயுறு இங்க இந்து அங்க தூரமா இருக் சா அண்ண எங்க பெரியமாப்பைய அண்ணன் வந்து அங்கதான் படிச்சாங்க
ம்
வந்து நல்ல காலேஜீ போய் பாருன்னு சொல்லவும் போய் பாத்தா போகும் போதே செம்ம தூரோ எங்க அப்பா போ பாதி துர எங்க அப்பா பாதி தூரத்துலே சொல்லிட்டாரு இந்த காலேஜ்லா வேணா
உம்
இப்ப தூரா இருக்கு ஏதாச்சும் வருவோம் உடம்பு சரில அவசரம்னா கூட நானும் பாக்க வர முடியாது நீயும் அங்க இருந்து அவ்வளவு சீக்கிரம் வர முடியாமா அப்படின்ட்டு எங்க அம்மாட்ட போகும்போது சொல்லிட்டாரு ஆனா வந்து எங்க அம்மாக்கு அந்த காலேஜ் புடிச்சு போச்சு
ஓ செரி செரி
இங்கதான் சேக்கணும் அப்படின்ட்டாங்க டாரு யார் சொன்னாலும் இல்ல இந்த காலேஜ் எல்லாம் நான் சே மாட்டோம் அப்ரோ கொஞ்சோ தூரோ போனா சுத்திலும் காடு வெறு ரோடு மட்டும் தா சுத்திலும் காடு பக்கத்துல ஒரு வீடு கூட இல்ல அந்த காலேஜ்ல அந்த காலேஜ்ல நம்ம போய் என்ன பண்றது ஒரு பையனா கூட பரவால்ல அம் அப்பா வந்துட்டு பாரு பக்கத்துல ஒரு வீடு கூட இல்ல இந்த காலேஜ்லா வேண்டவே வேண் அப்டி அப்புடின்ட்டாரு அதனால வந்து அந்த காலேஜும் அவருக்கு செட் ஆகவே இல்ல அப்புறோ செரி இங்க இருக்கவு இங்கயே போயிட்டு வந்துரு
உம்
அப்டின்ட்டாரு
அப்டின்னு ஃபைனலா இத்தான் அங்கயே சேத்துட்டாங்க
உம்
சேரி நம்ம இனி வேலைக் போம்போது வெளில போவேண்டிதான்
அப்டிதா நெனச்சிட்டு அப்றோ நானு விட்டுட்டேன் இதுக்கப்புறம் என்ன பண்றது நம்ளோட இது இங்கதான் சேரணுன்ருக்கு
ஆமா ஆமா இனி எதுவும் பண்ணவும் முடியாது
அனுப்பவும் முடியாது அதனால வந்து எனக்கு ஆனா இதுல படிக்கவே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல நா அதுல நெறையா ச்சிருந்த மெடிக்கல் லைன்ல வந்து நெறைய ஆச வச்சு சேரி பி எஸ் சி நர்சிங் பண்ணி ட்டு இங்க பக்கத்துல ஒரு அக்கா ருக்காங்க அவங்ககிட்டல்லாங் கூட கேட்டு வச்சிருந்தன் பி எஸ் சி நர்சிங் பண்ணி ட்டு எம் எஸ் சி பண்ணு அப்போ உள்ள நமக்கு வந்து நறைய சேலரி கடை அப்டின் சொல்லி எனக் சின்ன வயுசுல இருந்தே அதா‌ ஒரு ஆச நல்லா படிச்சு நமக்கு வந்து இந்த மரி பத்தாயிரோ இந்த மாரில்லாம் நம்ம சம்பளம் கூடாது கொஞ்சோ ஹை குவாலிட்டியா தா வாங்கணும் அப்டின் அப்டின் நெனச்சிட்டுருந்தன் சேரி ஏதோ நம்மளோடைய சேரி எதோ நம்மளுடைய ஏதா இருந்தாலு நம்மளோடைய ஸ்கில் பொறுத்துதா
ஆமா ஆமா
இதுலயு சம்பாதிக்கலா நம்மளோட நாலேஜ் எப்டி இருக்குது ஸ்கில் எப்டியோ அத வெச்சி நம்ம சம்பாதிக்கலா பாக்லாம்
ஆமா கரெக்ட்டு தாங்க
ம் என்ன அமையுது அப்டின்ட்டு
ம் இனி எதாது இதுல பிளேஸ் ஆகி போக வேண்டிதா நம்ம ஒரு வாட்டி ஒரு ரு வேலைக்கு போயிட்டோனா அதுக்குள்ள இருந்து எப்டியு ஏறிட்லா அப்டின்தா எல்லாரு சொல்றாங்க
ஆமா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வந்துரு நமக்கு போனம்னா நம்ம இது
ஆ நம்மளே ஓனா சம்பாதிக்க ஆரம் பிக்கும்போது நம்ம அப்டி ஆ இத விட இப்ப ஹையா இது பண்ணணு அப்டி இப்டின்னு நம்மளுக்கே வரு
மா
ம்
சேரிங்க நமக்கான நேரம் முடிந்தது நம் அடுத்த இணைப்பில அப்டியே தொடர்ந்து
ஆ சேரிங்க வெக்கிறே ம்